ஹலோ வணக்கம் லியோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க எப்பிருக்கீங்க
நான் நன்றாக உள்ளேன்
சாப்
என்ன பண்ணி கொண்டு உள்ளீர் ஆ சாப்ட்டேன் நீங்கள் ஹலோ ஹலோ
மனோஜ் நீ பேசுறது விட்டுவிட்டு கேட்குறது கேட்கிறது
அ இப்ப இப்பொழுது உங்களுக்கு சரியாக கேட்கிறதா ஹலோ லியோ
மனோஜ் உங்களுக்கு கேக்கிறதா
ஆ கேட்க்குது உங்களுக்கு கேக்குதா ஹலோ லியோ ஹலோ
நீங்க பேசுறது விட்டு விட்டு விட் கேக்குது டவரு உள்ள எடத்
ஓகே இப்போ கேக்குதா இப்ப இப்ப கேக்குதா உங்களுக்கு
மனோஜ் நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது க்ளியரா கேக்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுல்ல
மனோஜ் கேக்குதா மனோஜ்
ஆ கேக்குது சொல்லுங்க ஹலோ ஹலோ
ம் நாய்ஸ் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்கிறது ஹலோ இப்போ உங்க நெட்ஒர்கு சரியாயிடுச்சிங்களா
ஆ ஓகே இப்ப இப்போது
மனோஷ் இருக்கீங்களா
ஆ இருக்கேன் கேக்குதா உங்களுக்கு ஹலோ ஹலோ லியோ ஹலோ
நீங்க லைன்ல இருக்கிற இடத்துல நின்னு பேசுங்க
ஆ லியோ உங்களுக்கு டவர் இல்ல போல நீங்க பேசுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டவர் இல்லன்னு நினைக்கிறேன் நீங்க பேசுறது எனக்கு வந்து கட்டாய் கட்டாய் கேக்குது
நம் ஒன்ஸ் டவர்ல
இல்லையே எனக்கு ஃபுல்லா தா காட்டுது சர்வர் எறர் போல ஆப் ப்புல மூலமா சர்வர் எறர் போல
நீங்க வெளியில வந்து பேசுங்க
ஓகே நான் வெளியிலதான் இருக்கறேன்
ம் ஓகே என்ன பண்ணிட்டுரீக்கிங்க
ம் சும்மாதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க
நா என்ன பண்ணிட்டு இருக்கேன் சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கேன்
ம் சேர் சேர் சேர் ஏ என்ன சாப்பாடு இன்னிக்கி டுடே ஸ்பெஷல் என்னா
நீ தோச அங்க என்ன சாப்பாடு
இங்க வந்துட்டு முட்டை போட்டு சாதம் எக் ரைஸ்
ஓ சேரி சேரி நல்லா இருந்துச்சா
வாங்கலாம் ஆ நல்லா இருந்துச்சு
யார் செஞ்சா
அம்மாதான் வேற யாரு
ம் ம் நீங்க செய்ய மாட்டீங்களா
இல்ல இல்ல நம்மளுக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது நம்ம வந்து சாப்பிடுறது மட்டும் தா ஏ நீங்க எதோ சமை நீ நீங்க எதோ சமைப்பீங்களா
நா நிறையாவே சமைப்பேன்
என்ன என்ன சமைப்பீங்க
நான் லெமன் சாதம் பண்ணுவேன் பிரியாணி பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் உங்களுக்கு சமைக்க தெரியாதா உங்க அம்மா பாவம் தானே நீங்க சமைச்சீன்னா உங்க அம்மாவுக்கு ஹெல்ப்புல்லா இருக்கும்ல
நம்மளுக்கு அது அந்த பக்கம் சாப்டரு அந்த பக்கம் போவேனான் இருக்கே ஏன்னா நம்ம ஏதாச்சும் பண்ண போயி அது மிஸ்டேக் ஆயி சாப்பாடுங்கறது எல்லாரும் சாப் சாப்பறதான நம்ம மட்டும் சாப்பிடறது கெடையாதுல்ல
அப்டிங்களா
நமக் ஆமா நமக்கு மட்டும்தான் நம்ம இருக்கிறப்ப தனியா பண்ணிக்கலா
உம்
இல்ல எல்லாருக்கும்ட்டு நம்ம சமச்சி சேல நேரோ உப்பு இல்லாம இருக்கு சில நேரௌ காரோ அதிகமா இருக்கு சில நேரோ இப்ப சாம்பாரு சாம்பார் வச்சா ரசம் மாரி தெரியு ரசோ வ ச்சா சாம்பார் மாரி தெரியு எதுக்கு
ரசோ வச்சா சாம்பார் மாரி இருக்குமா
இல்ல ரசோ திடீர்னு ஏதாச்சு மிஸ்டேக் ஆகி ஏதாச்சு பண்ணிட்டோம்னா
ஓ அப்ப நீங்க ரசோ சாம்பார் மாரி னா நீங்க அதில தண்ணி அதுல தண்ணி ஊத்துங்க ரசோ மாரி மாறிடுமா
ஆ நீங்க சொல்றது நல்லாதா இருக்கு பரவாயில்லையே
ம் உம் அப்ப ட்ரை பண்ணுங்களே அப்ப போய்
செரி விடுங்க உங்களுக்குதா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு
உம்
நீங்க என்னன்னா எது உங்களுக்கு ஸ்பெஷல் என்னா சொல்லுங்க
எனக்கு ஸ்பெஷலா எனக்கு ஸ்பெஷல்னா பிரியாணி தா
பிரியாணி தா பிரியாணி சிக்கனா மட்டனா
நா எல்லாமே சாப்பிடுவே
நா இன்னைக்கு மட்டன் தாங்க சாப்பிட்டே நல்லா இருந்துச்சுங்க ஒரு கல்யாணோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தே
ம் கல்யாணத்துல என்னென்ன போட்டிருந்தாங்க
அதா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்
உம்
அப்புறோ அதுக்கு வந்துட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லா குடுத்தாங்க
கூல்ட்ரிங்க்ஸா எந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடுத்தாங்க இந்த மாரி கூல்ட்ரிங்க்ஸ் குடுத்தாங்க
ஹலோ யோ
கேக்குதா மனோஜ்
ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
எந்த மாரி கூல்ட்ரிங்ஸ் குடுத்தாங்க உங்களுக்கு
கூல்டிரிங்ஸ் அதா அந்த ஆ அன்னாசி பல ஜூஸ் அப்றோ ஸ்ட்ராபெரி ஜூஸ்
ம்
ம் அப்பறோ ப்ளூபெரி
ஆ
அதெல்லா நல்லா இருந்துச்சி அப்றோ வந்துட்டு அந்த சிக்ஸ்டி ஃபைவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி அத விட சூப்பரா இருந்துச்சு அதுவு மட் ட்டன் வேறையா மட்டன் வந்து அது ஒரு டேஸ்ட்டே வேற மாரி இருந்துச் அவ்வுளோ நல்லா இருந்துச்சு அந்த பிரியாணி
அப்டி உங்களுக்கு நாக்குல இத சாப்டும் போதே உங்குளுக்கு அதுல என்னென்ன டேஸ்ட்ல தெரிஞ்சு சொல்லுங்க பாப்
டேஸ்ட்டு என்ன அதுல என்ன போடுவாங்க அந்த பட்ட லவங்கோ
த பிரியாணி பிரியாணிக்குன்னு சொல்ட்டு அந்த ஒரு தனி டேஸ்ட்டு அந்த அருசியா இருக்கட்டு
உ
அந்த பிரியாணி அந்த கறி பீஸ்சு விந்த வெந்த அந்த டைம் கரெக்டான டைம்ல பதம் பாத்து எடுத் த்ருக்காங்க பிரியாணி தம் போட்ருக்காங்க ஆமா அ ரொம்பவே நல்லா இருந்துச்
உ உ உ சேரி சேரி வேற என்னலா பண்ணாங்க கல்யாணத்துல
வேற என்ன வேறனா அதா சாப்பாடு நல்லா இருந்துச்சி அதுக்கப் ப்ர் நா அந்த இடத்துக்கு அப்றோ நா அந்த இடத்துக்கு வந்துட்டு கல்யாணத்துக்காக போல வேலைக்காக போயிருந்தே
பேசாதீங்க கல்யாணத்துல எனா வேற என்னா டிஜே பைரோ நடத்துனாங்களா டான்
இல்ல இல்ல நா வேல நா வேலை
ஆ
இல்ல இல்ல அங்க அதல்லா இல்ல கல்யாணோ வந்து பக்கத்துல நடந்துச்சி
உ
நா வந்து பக்கதுல வேல பாத்துக்கிட்டு இருந்தே கேட்ரிங் ஒர்க்
ஓ ஓகே ஓகே
ஆ அதுனால அங்க அந்த பக்கோ நாங்க போறதுகு வேல கேடையாது
ம் ம் கல்யாணத்துகு போய் கேட்டரிங் வேல பாத்துருகிங்க பொன்னு மாப்பிள்ளையோட பேர் தெரியுமா
காஸ்டோ சூதிர ல்ல அங்க போனதுக்கு அப்றோ அது வேல முடிஞ்சு வந்ததுகு அப்றோ தா அங்க கல்யாணோ ஒன்னு நடந்ததே தெரியு
இல்ல நா அது கேக்கல மனோஜ் இப்ப நீங்க அங்க போய் வேல பாத்துருகீங்ள கல்யாணத தான போய்ருகீங்க மாப்ள்ளையு பொண்ணு பேரயு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டே
இல்ல அததேலா தெரியாது
அ ஒ தெரியாதுங்களா
ஆமா நம்ம வந்து வேலைக்கு மட்டு தா அங்க அதுனால அத தெரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சிக்கிறதல்லா கெடையாது அதெல்லா
உ எத்தன வருசமா து கேட்டரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
இல்ல அந்த எடத்துல ஃப்ளெக்ஸு எதுவுமே இல்ல அது வந்து து ஒரு முஸ்லிம் ஃபங்க்ஷன் அது அதுனால அவுங்க வந்துட்டு அந்த அ அந்த ஃபிளக்ஸு அந்த பேன
முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்னு சொன்னாலே பிரியாணி தா அதுனால தா உங்களுக்கு பிரியாணி நல்லா இருந்திருக்குப் போல
பிரியாண் ஆமா ஆமா ஆமா அதுவு அந்த சமச்சது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வேற
உ உ உங்க ஃப்ரெண்டா
ஆமா சூப்பரா பிரியாணி போட்டுருந்தா
அப்டிங்களா
உ
உ உ
இன்னு இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கா அவனுக்கு வந்துட்டு பிரியாணி செய்ய தெரியுன்னு சொல்லியிருக்கா ஆனா இன்ன வரைக்கு அது சம்பந்தமா எதுமே அவே பேசுனது கெடையாது
யார் இன்னொரு ஃப்ரெண்டுன்னு உங்க
ஆஹ் இல்லல்ல ஏ ஏங் ஆமா நா காலேஜு படிக்கிற இதுல ஒரு பையே காலேஜு படிச்சப்போ கூட இருந்த ஒரு பையே
உம்
இப்ப கொஞ்ச நேரத்து முன்னாடி அவன்ட்ட தா பேசிக்கிட்டு இருந்தா
ஆஹ்
ஆஹ் பிரியாணி தயிர் சாதோ வரைக்கு நல்லா பண்ணுவேன்னு சொன் சொல்லிருக்கா
அப்டிங்களா தயிர் சாதோ செய்யிறது ஈசி இதுதா நானா சோற வடிக்கப் போறோ சோறு வடிச்ச ஆஹ் சொல்லுங்க
அதா நா பாத்த வரைக்கு அவே இந்த சமக்கிற எடம் பக் போய் கூட பாத்தது இல்ல ஒரே தடவ தோச சுட்றுக்கான்னு நெனைக்கிறே அதுவு டவுட்டு தா அது சரியா ஞாப பகோல்ல
ஆஹ்
சொல்றா ஓகே செரிங்க சரி நீங்க பாருங்க அடுத்தது டைம் இருந்தா நம்போ மீண்டும் பேசுவோ
ம் சேரிங்க பாய் மனோஜ் மீண்டும் சந்திப்போம்
உம் ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் காது குத்த வருவாங்க செர் ஆஹ் மியோவ்
கட் பண்ணீங்க மனோஜ்
ஹலோ
கட் பண்ணீங்க மனோஜ்
ஓக் ஓகே ஓகே
ஹம்